ஹலோ அக்கா கேக்துங்ளா?
ஆ கேக்குதுங்க தோழா
அலோ
ஹலோ கேக்குதா தோழா?
ஆ கேக்குதுக்கா
ஆ சொல்லுங்க தோழா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்ளா தோழா எதாச்சு துணிமணிகள் எடுக்குறது
ஆஹ ஆஹாக்கா அதெல்லா பண்ணமாட்டங்க்கா
ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டியா தோழா
ஆமா
கடையில போய் வாங்கறக்குங்களா?
ஆமாங்க்கா அதாங்க நம்மளுக்கு கொஞ்சோ இன்ட்ரெஸ்டா இருக்கு
பரவா பரவால்ல எதுமே வந்து இது இதுவரைக்
ஆ பண்ணி ஆ சில சிலது பண்ணிருக்கறே ஸ்லிப்பர் ஆர்ட்ரு பண்றது ஒரு ஏழ்நூத்தி அம்பது ரூவா ஒரு ஸ்லிப்பர் ஆர்ட்ரு பண்ணே.
நல்லா வந்துச்சா தோழா?
ஆ அது நல்லா இருக்குதுக்கா. ஆனா ஃப் ஆ ஃபுட்டுன்றது இது எதிர்பாக்க முடியாதுல்ல. இப்ப டிரெஸ்ஸிங் டிரெஸ்ஸிங் எல்லா நம்ப எதிர்பாக்கமுடியாது. ஸ்லிப்பர்னா அது என்னா பண்ணிருக்க போறாங்க ஸ்லிப்பர் நம்ம பாக்க போறோ இல்ல ரிட்டர்ன் பண்ற போறோ நல்லா இருந்
ஆ நா வந்து அதா அதா தோழா நா கேக்குறே டிரெஸ்ஸுதா தோழா சொல்றே டிரஸ்ஸுங்க துணி துணி மணி அந்த மாரி ஏதாச்சு வாங்கிருக்கீங்களான்னு கேக்கறே ஆன்லைன்ல
ஆன்லைன்லயா ஆ ட்ரெஸ் ஒன்னு ஆர்ட்ரு போட்டங்க்கா ஆனா ந ல்லா இல்லக்கா அது நம்போ ஆர்ட்ரு போட்ட கிளாத்து வேற
ஓகேங்க தோழா
பட் வந்து அது கிளாத் வேற அது நல்லா இல்ல ஒரு மாரி எப்டி சொல்றதுன்னா ஒரு ஆ நூல் நூலா வெளிய வருது அந்த நூல் எல்லா
புரியுதுங்க தோழா வர நல்லா இல்ல பாக்கறதுக்கு
ஆ ஆமா அதா என்னா பண்றதுன்னு தெர்ல
தோழா
அ போட்டங்க்கா அத நானு ரிட்டர்ன் போட்டே. சப்போஸ் இது நம்ம நம்பிதான புக் பண்றோ இந்த மாரி வரு நல்லா வரு அப்டின்னு.
ஆமாங்க தோழா
ஆ அதுவே அந்த மாரி மாறிருச்சு அது புக் பண்ற மன்சே மைண்ட் செட்டே வர மாட்டிங் ஸ்லி மோஸ்ட்லி ஸ்லிப்பரு, வாட்சு இததா புக் பண்ணுவே நானு வாட்சு புக் பண்ணே இப்ப எப்டினா ஒரு எட்நூத்தி அம்பது ரூவா இருக்கு அதா நாலு வாட்சு எட்நூத்தி அம்பது ருவா அது எப்டி ஆ குவாலிட்டி கொஞ்ச கம்மியாதா இருக்கு இருந்தாலு ஒரு ஃபார்மலா க ட்லா அப்டி சொல்ட்டு வாட்சு ஆர்ட்ரு பண்ணே ம் ம் வஞ்ச்சி வாட்சி ஒரு நல்லாதா நல்லா வாட்சி வாங்கி வச்சிக்கினே
சரிம்மா கொஞ்ச நல்லா இருந்துச்சா
ஆமா வாட்ச் நல்லா இருந்ச்சு. அதே மாரி ஸ்லிப்பர் ஆர்ட்ரு போட்டே ஸ்லிப்பர் வஞ்ச்சு.
சரிங்க தோழா.
ஸ்லிப்பரு நல்லா இருந்ச்சி.
பரவால்ல
ம்
பண்ற நம்ம நல்லதா வாங்
ஆ ஆமா
உங்களுக்கு எதாச்சு புடிச்ச கடைங்கல்லாம் என்ன தோழா இன்னா இந்த கடைல போனா நெறயா நல்லா ட்ரெஸ் எடுக்கலான்ற மாரி எதாச்சி கடைங்க இருக்கா
நீங்க எதனா ஆடரு போட்டீங்களாக்கா
ம் நான் ஆன்லைன்ல நல்லாவே போ பாப்ப பர்ஸ்ட்ல்லாம் போட மாட்ட தோழா இந்த காலேஜ் படிக்கிறப்ப கொஞ்சம் வந்து போடுவேன் எதாச்சிம் சிலப்பல ட்ரெஸ் ட்ரெஸ் போடுவ அதுமே நல்லா வந்துருக்கு ஆ ம நான் கொஞ்சோ இப்போவே இப்பவும் கூட போறது உண்டு தோழா மோஸ் எ எப்பமே போட மாட்ட
இ நீங்க எப்படிகா சின்ன பசங்க சின்ன பசங்க ஆடர் அதா உங்களுக்கு ஒ ஒங்க பச ங்களுக்கு ஆடர் போட்டீங்களா இல்ல
இல்லல்ல தோழா எனக்கு தான் பண்ணிருக்கேன் எனக்கு இப்பதான பொண்ணு பொறந்துருக்காங்க அவுங்களுக்கு எதுவுமே ஆடரு பண்ணது கெடையாது அவுங்களுக்கு இப்ப ரீசெண்டா ஆடர் பண்ணிருந்தா அந்த பவுடர் அடிப்போ இல்ல தோழா பவுடர் டப்பா மாரி இரு க்கும் இல்ல அது வந்து கொஞ்சோ நல்லா கொஞ்சோ ஃபேன்சியா இருந்தது ஒரு பொம்ம மாரி இரு ந்தது சேரி அவுங்களுக்கும் கொஞ்சோ விளாடற மாரி இருக்கும்ன்ற மாரி வாங்கனது அது வாங்கன அவுங்களுக்கு அப்பறம் இந்த வைப்ஸ்ஸு பேம்பர்ஸு அதெல் லா வந்து ஆன்லைன்ல போடுவே சரி அது வந்துரு இவரு எங்க போய்ட்டு வாங்கிட்டு வருவாருனு
ம் ம்
அப்புறம் வந்து இங்க கிளாத்து துணியிலாம் போடல தோழா இது வரைக்குமே அந்த பேர் வக்கிற ஃபங்க்ஷன் அப்போவே நெறயா துணி வந்துச்சு பாப்பாக்கு அந்த ட்ரெஸ்ஸு அது வ வரவங்க போறவங்களாம் அந்த டிரெஸ் தான வாங்கிட்டு வருவாங்க அத வச்சே ஓட்டறது உண்டு தோழா அத வச்சே பாத்துட்டு இரு இப்ப இது வரைக்குமே இன்னும் ஆடர்லாம் போடல இனிமே வாங்குன்னா கூட எதாச்சி கடையில இப்ப கொஞ்சோ பெருசானா வாங் வாங்கலா ஒரு ஒர் வயிசுக் அப்புறோ நம்ம நெறையா வாங்கலா இப்பவே வேணான்றதனால இப்பயே அதிகமா பாப்பாக்கு எதும் வாங்கல தோழா இதுக்கப்புறோ வாங்கணுன்னா வாங்குறது இருக் ஏ எனக்கு நெறையா போட்ருக் துல்லா செருப்பு போட்டுருக்க வாட்சஸ் போட்டுருக்க வாட்ச் ச்சுலா சூப்பரா வந்துருக்கு வாட்ச்லா போடுவ நானுமே அவ்ளோ பிரேண்டு பிரேண்டு வெச்சுருப்ப தோழா பிரேண்டு வந்து பிரேண்ட போட்டோன்னாவே ஒரு பயமாவே இருக்கு எங்காச்சு தொழச்சுட போற எங்கனாச்சு கீழ ஒரு நாள் அப்டிதா வந்து அது நியர் பை ஃபோர் தௌசண்ட் தோழா அந்த நாலாயிரூவா அந்த வாட்சு போட்டுட்டு இருந்த ஆ ஆமாங்களா சிங்கிள் வாட்ச் ஆமா தோழா அது வாட்சு போட்டு ஃபங்ஷனுக் போயிருந்த அந்த ஃபங்க்ஷன்ல கொஞ்சோ அது இது டேன்ஸ் ஆடி அது பண்ணு இது பண்ணும் போது காலேஜ் படிக்கிறப்போ அந்த வாட்சு தொழஞ்சுருச்சு தோழா அப்புறோ வந்து எதுக் எதுக்குதா அந்த ஃபங்க்ஷனுக் போனோமோன்ற மாரி ஆயிருச்சு அது நம்ம நம்ம ஏந்தாம் போனோமா அந்த வாட்சு நம்ம பாத்துட்டே வாட்சு வேற போயிடுச்சு அந்த ஒரு கஷ்டமா இருந்துருச்சு அத அதுக்கப்புறோ வந்து வாட்சே வாங்குறதில்ல தோழா அதுக்கப்புறோ நிறுத்திட்ட பிரேண்டே வாங்குற அதா நேத்தி சீப் அண்ட் லோக்கலா வாங்கி வெச் வெச்சுக்கலா வாங்கனாலுமே லோக்கலா தொலஞ்சா கூட தொலையிட்டு ஆனா நம்மளுக்கு வாட்ச் போனுன்றதுதா போட்டுக்கலான்ற மாரி இப்ப ஃபோன்லதா பாக்குறோ ஸ்கூல் படிக்கும் போதுதா வாட்ச் வேணு ஒரு வேல எக்ஸாம் எதாச்சி எழுத போறன்றப்போ நம்மளுக் வாட்ச் தேவப்படு அதுக்கு எதுக்கு நம்ம பிரேண்டு வாங்குறது நார்மல் பிரேண்டே யூஸ் பண்ணிக் வெச்சுக்கலான்ற மாரி ஆயியிச்சு இப்ப ஆன்லைன்ல வாட்ச் போடுறது செருப்பு டிரெஸ்ஸு அது மாரி சின்ன சின்ன விஷ்யங்கள் இப்போ கடையில போய் வாங் போறோன்னா அந்த விஷ் த்த அங்க கடைக்கல அந்த கடையில இல்லன்ற அப்போ ஆன்லைன்ல பாத்து ஆன்லைன்ல நறையா வெரைட்டிஸும் கடை க்கும் தோழா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் நம்ம காசுமே கம்மியாதான் தோழா காட்டுது நம்ம கடையில போய் வாங்குனுனா கொஞ்சோ அதிகமா தான் பக்கேட் சொல்றாங்க பண்றாங்க அவுங்க அந்த கரண்ட்டு பில்லுக்கு ஏசி ரூமுக்கு எல்லாத்துக்கும் அதிகமா வாங்கிறாங்க ஆனா ஆன்லைன்றது கம்மியா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது கம்மிதா
அது கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி ஒரு எப் ப்டி சொல்றது நம்ம நேர்ல பாத்து எடுக்கற அந்த இது வராதில்ல
இல்ல தோழா நேர்ல பாத்து எடுத்தாலும் நமக்கு கஷ்டமா இருக்குல்ல தோழா ந நம்ம ஒரு ஆஃப் டே இங்கிருந்து போரானாச்சி போங்களா ஒரு ஆட்டோ பிடிக்கும் அந்த ஆட்டோக்கு ஒரு நூறுபா அங்க போயிட்டு அங்கனுந்து வரதுக்கு ஒரு நூறுபா அங்க போயி நமக்கு வாயி வாயும் காமா டைமும் வேஸ்ட்டு வாயும் சும்மா இருக்காது எதாச்சும் வாங்கி சாப்ட்டு இரு க்கும் அங்க போயிட்டு சுத் அலச்சலு டை டயாடு இங்க ஃபோன்ல பாத்தோமா படு த்திருந்தே ஆடர் போட்டா படுத்துன்னே இருந்தா வந்துரும்
ம் ம்
நம்மளுக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வரணுன்னு அவசியம் அ அந்த மாரி இருக்காது வீட்லே இருந்து எடுத்துக்கலாம்ன்ற மாரி இருக் குமா அதனாலே செரி இது மாரி எதா நல்லது தானே இருக் குன்ற மாரி இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டுலாம் போயி கடையில போய் தா தோழா வாங்கிட்டு இருப்போம் இப்ப வந்து இப்ப இந்த ரீசன்ட்டா இப்ப இந்த ஆறு மாசமா என்னால எங்கிம் போவா போ முடியில கொழந்தைய விட் ப்டீன்றப்போ ஆன்லைன்ல வந்து நல்லா பண்ணிட்டுருக்கே அது எனக்கு ஈஸியா இருக்கு வரது நல்லா க்ளாத்தா தா இருக்கு நம்ம வேர் பண்ணாலுமே போட்டாலுமே நல்ல கம்ஃபர்ட்டா தா இருக்கு அதுனால எனக் புடுச்சிருக்கு நம்ம கடைக்கெல்லா போனா சொந்த பந்தங்க ட்ட பேசிட்டே அம்மா போனா அவுங்கூட பேசிட்டு சாப்டுக்கிட்டு நல்ல டைம் நல்லா இருக்கு இப்ப நா கூட நெறைய வாட்டி எங்க அம்மா கூட போவே கல்யாணத்துக்கு முன்பு அப்ப நல்லா வந்து ஜாலியா போனொமா நெறைய சாப்டுகிட்டு பர்ச்சேஸ் பண்றொமோ இல்யோ சாப்டுட்டு கொஞ்ச நேர ஃப்ரெஸ்ட் எடுத்துட்டு பர்ச்சஸ் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது வாங்லாமா இது வாங்லாமா அது வாங்கற்துக்கு வேற எடத்துக்கு போவோ ஆனா நெறைய வாங்கிட்
ம் ம்
அந்த மாரி வந்து நெறைய நடந்துருக்கு இப்ப பண்டிக வந்தாவே அ கடைக்கு போயிட்னு அது வாங்கனு இது வாங்கனுன்ற போயிட்டு வந்துனுப்போ அதெல்லா நல்லாருக்கு தோழா
ம் ஆனா அ எப்டி சொல்றதுன்னா உங்களுக்கு எப்டி எதுக்கா உங்ளுக்கு பெஸ்டா தெர்து உனக்கு நி ஆன்லைன் போட்டு ஆட்ரு பண்றது உங்ளுக்கு பெஸ்ட்டா தெரிதா அப்டில்னா நீங்க நெ ரெடியா போயிட்டு வாங்கற்து உங்களு
எனக்கு ஆன்லைன் தா பெஸ்டுன் தோனுது தோழா ஏனா ஆன்லைன் வந்து குவாலிட்டி ஒன்னு ஒன்ஸ் ஒன்னு ஒன்னு புடிக்லனா நம்ம ரிட்டர்ன் அனுப்ச்சிட்லா அது ஒரு நல்ல விஷ்யொ இருக்கு நம்ளுக் புடுச்சிருந்தா வச்சிக்லா நம் வீ்ட்லயே இருந்து பண்லா கம்மியாவு காசு கம்மியா இருக்கு நம்ளுக்கு அல்ச்சல் இல்லாம புடுச்சது நெறைய வெரைட்டிஸ் இருக்கு தோழா அதுதா அதுதா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடைக் போனுன்னா வ இந்த கடைல வாங்கி இந்த கடைல போனா இது வந்து கிட்ஸுக்கு இதுல வந்து இது மென்ஸுக்கு ஆண்கள் இது பெண் பெண்களுக்கு இது கொழந்தைகளுக்குன்னு வேறுபாடு எடுத்து கடைங்கள் இருக்கு நம்ம ஆன் லைன் பாத்துட்டா எல்லாமே இருக்கு ஏ டு செட் வரைக்கு எல்லாமே இருக்கு என்னா வேணுமோ ஒரு பின்ன இருந்து என்ன கேக்குதோ அது வரைக்கு நம் வாங்கிக்லா
ம் ம்
அப்ப நம்ம வீட்லயேருந்து இதெல்லா நடக்குறப்போ நல்லதா இருக்கு நம்ளுக்கு என்ன வேணுமோ காசு கம்மியா இருக்கு தோழா ஒரு நம்ம எடுத்தோனா நார்மலா ஒரு குர்த்தி எடுத்தோனா நெனச்சுக்கோங்க அது ஒரு நானூறுபா வருது இங்க வாங்குனா அது கடைல போனொனா ஐநூறுபா சொல்லுவாங்க அதேதா இப்ப இப்ப நா நேத்தி எங்க நாத்தனா சொல்லிட்டுருந்தாங்க நா ஒரு ஒரு குர்த்தி வச்சிருக்கே அத வந்து நா நேத்து போட்டுட்டுருந்தே இது பாத்து எங்கடி வாங்குனன் கேக்கும் போது நா இந்த மாரி புரஷவாக்கத்துல தா வாங்குனே அது ஓகேங்ளா அவுங்க வந்து வண் வண்ணாரப் பேட்ல போய் வாங்கியிருக்காங்க நீங்க எவ்ளோன் வாங்குனன்னா அங்க த்ரீ நைன்டிக் எயிட்டிக்கு வாங்குனேன்ன அவுங்க சொல்றாங்க நா ஃபோர் ஃபிஃப் டிக்கு வாங்குன அங்க போயிட்டு இங்க நின்னு அங்க போயிட்டு வாங்கற் துக்கு நூத்தி அம்பது ருபா செலவு பண்ணி ஆட்டோக்கு போயிருக்காங்க நா இங்க வாங்கிருக்கே அது ஆன்லைன்ல பாத்தா அது முந்நூத்தி அம்பது ருபா தா இருக்கு உங்களுக் புரியிதா நானே எக்ஸ்ட்ரா முப்பதுருவா குத்து வாங்கிருக்கே அவுங்க எக்ஸ்ட்ரா அம்பது ருபா குட்த்து வாங்கிருக் காங்க இங்க ஆன்லல்ல பாத்தா அம்பது ருவா கம்மியாவே இரு க்கு நம்ம வாங்குனத விட அம்பது ருபா கம்மியா இருக்குன்றப்போ அது நல்லதில்ல
ம் ஆமா
கூட ஆன்லைன்லதா எனக்கு புடுச்சுருக்கு தோழா இப்ப இருக்குற டைம்ல ஆன்லைன் புடுச்சுருக்கு ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நம்ப ஒரு சின்ன சின்ன கொஞ்சோ கொஞ்சோ ஒரு ஏப் எல்லா எடுத்தோன்னா சின்ன சின்ன எல்லா இருக்கு தோழா நம்ம வீட்ல இருந்து வேலஸ் செய்றவங்களுக் கூட எக்ஸாம்பிள் மீஷோவோ எடுத்துக்கலாமே மீஷோல பண்றவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன கட வெச்சுருப்பாங்க பிஸ்னஸ் பண்றவ வீட் வீட்ல இருந்து பிஸ்னஸ் பண்றவங்க எதாச்சு ஒன்னு பண்றவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அல தா வந்து அது நம்ம போயிட்டு எப்டி பண்றது நம்ம ஃபோன்லயே பண்ணி மீஷோலா கிரியேட் பண்ணி வெச்சுக்கலானு ஐடி ஒண்ணு கிரியேட் பண்ணி பண்ணிக்கிறாங்க அது நம்ம செல்லனா கூட அவங்க யூஸ் பண்ணிகிறாங்கள்ல அவங்ளுக்கு நம்ப ஒண்ணு ஆப்பர்சூனிட்டி குடுக்குற மாரியு இருக்குல்ல பெருசா இப்ப ஒரு பெரிய ஒரு பிரேண்டு கம்பெனில போயிட்டு ஒரு சரவணாஸ் ஒரு ரத்னா ஸ்டோரு ஜெயச்சந்ரனு அந்த மாரி பெரிய பெரிய கடைக்கு போயி ட்டு அவனுக்கே ஒரு பிஸ்னஸ் குடுத்துட்டே இருந்தோன்னா இந்த மாரி ஒரு சின்ன சின்ன இப்ப நம்ல மாரி ஆட்களயே நெனச்சுக்கோங்கள அவங்க கூட அவங்களுக்கு யாரு பிஸ்னஸ் குடுப்பான்ற மாரி கூட இருக்கு எண்ணோ
ஆமாமா
அதனால வந்து இப்ப சில சமயயோ ஆன்லைன்ல பண்ணாவே நல்லது இல்ல கொஞ்சோ பேருக்கு விருப்போ இருக்குல்ல தோழா போய் போட்டு பாத்துதா வாங்கணு அப்பவே வாங்கணு புடுச்சத வாங்கணுன் இருக்கு அது அவங்க அப்ப அப்பார்பட்டவங்க வந்து போய் வாங்கலா ஒரு ஒரு சாங்கியோ எல்லா இருக்குல்ல தோழா இப்ப கல்யாணப் பொடவ வந்து நம்ம பாத்துதா வாங்கணுன் வாங் ங்க
ஆம்மா அது அவனுக்கு வந்து குவாலிட்டி குவாலிட்டி இருக்காது இது நல்லார் து நல்ல இருக்கான் தெரியாது ஒர் ஒரு மாரி ஒரு பயத்துலயே போய் வாங்குவாங்க
ம் அந்த மாரி நெறையா விஷ்யங்க பாக்கம் போது அது அவங்கங்களுக்கு புடுச்சதா பாத்து வாங்கிக்கலாம் தோழா அதுதா வேறுபாடுங்கறது து
ஆமாக்கா
கண்டிப்பா நமக்கு என்ன புடுச்சுருக் ஓ அப்புறோ பாத்து வாங்கிக்நூ பண்ணிக்கலா
எனக்கு அதாங்க ஆச இப்ப நம்ம சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிருப்போல்ல இந்த இந்த டேட்ல இந்த இதுவாயிடு டெலிவரி ஆயிடு அப்டின்னு சப்போஸ் அந்த புராடெக்ட்டு வந்து இப்போ துணி ஆட்ரு போனா துணி நலால்னா என்னாப் பண்றது அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது அப்ப நம் டைரெக்டா போய் கடைல போய் வாங்க்கிலா எதுக்கு நம்ப இது மார்லா இது பண்றது வெயிட் பண்றது அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது
புரியிதுங் தோழா அவுங்களுக்காக வெயிட் பண்ணாம நம்ம அழகா போய் வாங்கிக்லா அது நீங்க சொல்றது நல்லதுதா தோழா என்னோட கணவர் கூட விரும்ப மாட்டாரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கண்டிப்பா வர பண்ணவே மாட்டாரு அவர் இது வரைக்கு பண்ணதே கெடையாது ஆ அவர் புடி க்காது எனக் ஆன்லைன்ல வாங்னா புடிக்காதுன்னுவாரு ஆனா அதேதா சட் டைகள் நல்லாதா இருக்கு ஷர்ட்ஸு பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம சொன்னாலுமே அவருக்கு அது புடிக்காது நானு சரி அவருக்கு அந்த மாரி அதுல இருக்காரு அவரு நைன்டி கிட்டு ஓகேங்களா அதல்லா அவருக்கு அது மாரி புடிச்சிருக்கு நம்ம டூ கே கிட்டுன்றதுனால நமக்கிது புடுச்சுருக்கு போல செரி ஓகே அவருக் புடுச்சத அவரு பண்ணட்டு நம்மளுக் புடிச்சது நம்ம பண்ணுவோ நம்ம எதுவ்மே வற்புடுத்தக் கூடாதுல்ல தோழா அவுங்களுக் புடிச்சது அவுங்க பண்ணிக்கலான்ற மாரி
ஆமாமா செரிக்கா அக்கா டைம் ஆயிட்ச்சு நா நாளைகு பண்ட்டுமாக்கா
ஆ ஓகேப்பா
ஆ ஓகே